சொல்லுங்க தோலி எப்டி இருக்கீங்கோ
நல்லதா இருக்கும் தோ தோலி நீங்க நலமா இருக்கீங்களா
நல்லா இருக்கேன் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
எழுதிட்டுருக்கேன் தோலி
அப்டியா நீங்க என்ன இன்னும் படிச்சுட்டு இருக்க பின்ன என்ன
இல்லைங்க தோலி வேல-வேல பாத்திட்டு இருக்கேன்
ஓ சூப்பர் மேரேஜ் ஆயிடுச்சா
இல்லைங்க தோழி
ஹா
ம்
சாப்பாடு
சாப்பாடு சாப்ட்டோம் சாப்பிட்ட தோலி நீங்க சாப்பிட்டீங்ளா
நான் சாப்பிட்டேன்ப்பா இப்பதான் சாப்பிட்டேன் தோச
செரிங்க தோழி அங்கயும் அத தோலி சாம்பார் சட்னி தோச அவ்ளதான்
இந்த பக்கம் மேக்சிமம் அதுதான் இ ல்ல நறைய தோச இட்லி இப்டிதா போது உம்
வேற வெரை பீச இல்ல எதுவு சாப்பட மாட்டீங்ளா
இட்லி தானே தோழி
ம் ம் ம் லீவ்ல எங்கயாச்சுப்போ ம் ம் லீவ்ல எங்கன போனீங்களா இப்போ இந்த மா மே மன்து
இல்ல தோழி நெறைய நெறைய ஒர்க் இருக்கு வீட்லயே
நீங்க வேல செஞ்சுட்டு இருக்கீங்களா வெளிய ல
ஆமா தோழி
சீதா
ஆ ஆமா அதனால நா நமக்கு இருக்கிற வேலயே பாக்க முடில தோழி அதனால எங்கயு வெள்ல போறா மாரி இல்ல தோழி
ம் ம் ம் அப்டியே வேலயே சரியா போது வீட்லயே எனக்கு பச பசங்கல்லா இருக்கிறதுனால வேல அப்டியே போகும்பா வீட்ல நாலுபெருள்ள சமாளிக்குறதே கஷ் ட்டும் லீவு வேற இப்போ அதனால இ தூங்கி எழுல்றதே லேட்டு அதுக்கப்றமா டிஃ அவங்கள சாப்பிட வச்சு குளிக்க வச் ச்சு அது இல்லாம ப் பெட்டு ஒண்ணு நாய் ஒண்ணு வளக்றோ
ம்
அது பாத்துக்கிறுது அது கூட ஜாலியா விளையாட்றது இதெல்லாம் அப்டியே டைம் போகே நால் ஃபுல்லா
நீங்க என்ன தோழி வேல பாக்குறீங்க
நா எது வேல பாக்குறது இல்லப்பா ஹவுஸ் ஒயஃப் வீட்லதா இருக்கெ
சேரிங்க தோழி
நா எந்த வேலையு பாக் வீட்லதா இருக்கே
நீங்க மருந்து சம்பந்தம் மருந்து பத்தி ஏதாவது தெரியுமா உங்களுக்கு இல்லாட்டா இந்த ஃபார்மா சிஸ்டர் மரு
தெரியாது எனக்கு
இந்த மருந்தக இல்ல மருந்தக நீங்க எத வாங்கும்போது இந்த மாரி கொஞ்சோம் மிஸ்பீஸ் அந்த மாரி ஏதாவ பண்ணுவாங்களா அப்டின்னு எதிர்பார்க்கறீங்களா
இல்லப்பா எங்கயனா அந்த மாரி எல்லா நா இது பண்ணதுல்ல உங்களுக்கு ஆயிருக்கா அந்த மாரி அனுபவோ
பர்வால சிஸ்டர் வேற
ஓ அதுக் அதுக் அது ஓ அதுக்காக கேட்டுட் ட்ருக்கீங்களா அப்டியலா இல்லப்பா வீட்ல வாங்கிட்டு வந்துருவாரு எதனா வேணும்னா கூடோ மெடிசன்னலா என்னுடைய வீட்டுக்காரு அதனால பெருசா ஒண்ணும் அது பொதுவா போறதில்லன்றதுனால தெரியாது
அ சரிங்க தோழி
எதுனா சினிமா இதெல்லா இன்ட்ரெஸ்டா உங்களுக்கு
ஆமா தோழி சினிமா பாட் பாடல் அதிகமா கேட்பேன்
உம் இப்போ லாஸ்ட்டா என்னவா படம் பாத்தீங்கோ
இலாஸ்டா இப்ப
கருப்பு பாத்தீங்க ம் சிறை ஓ ச சூப்பர் செம மூவிங்க நல்லா இருந்தது
ஆ ஆமா தோழி
ம் ம் நானும் அதுதான் பாத்தேன் ரீவேஸ் நல்லா ம் ம் சொல்லுங்கப்பா
நீங்கள் கருப்பு பாத்தீங்களா கருப்பு
ஆமாப்பா இப்பதா பாத்தே போன வாரோம்தா நா பாத்தேன் பாத்தே ம் நல்லா இருக்கு ஒரு வாட்டி பாக்கலாம் நீங்க வேனா டரை பண்ணுங்க பாருங்க
ஆ செரிங்க
ம் ம் ஒரு வாட்டி பாக்கலா எல்லாருக்கு சாமி வந்துட்ச்சு வேற தேட்டர்ல ஃபுல்லா சாமி வந்து ஆட்றாங்க அப்டியே அந்த கடைசி பாட்ல கருப்பு பாட்டு வரு அதுல வந்து ஃபுல்லா அப்டியே எல்லா டா டான்ஸ் பண்றாங்க
அப்டிங்களா
அதுதான் பாத்துட்டேன் நல்லா இருக்கு நீங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணி வேணா பாருங்க
ஆ செரிங்க ஜோ உங்களுக்கு ஏதாவது பிடிச்ச விஷயம் அப்படின்னு எதாவதுு பார்த்தோி
எனக்கு பிடி பிடிச்ச விஷயம்மா எனக்கு புடிச்சது த விட நான் வந்து ரொம்ப எனக்கு வந்து ஒர்க் அவுட் ரொம்ப பிடிக்கும் பிட்னஸ் ஜிம் போறது ரொம்ப பிடிக்கும்
ம்
ஆனா வந்து இப்போ சமீபமா விட்டுட்டேன் அதெல்லாம் போயிட்டு இருந்தேன் ஆனா ஃபிட்டா இருக்குன்னுா கேட்டா இல்ல வெயிட்டா தான் இருக்கே ஆனா டயட் பண்றப்பா கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிட்டு இருக்கேன் டைம் கிடைக்கல இடையில போல அதனால வந்து அதோஸ்
குண்டாருக் இருக்குறதுனால கஷ்டமா பீல் பண்
குண்டானா செவன்டிி கேஜி இருக்கலா
சரிங்க அதனாலா தான் கஷ்
கஷ்டம்கரத விட ஸ்லிம்ம தான் நம்ம உளுக்கு புடிச்ச மாரி எல்லாம் டரெஸ் போடலாம் அப்படி ஒரு எண்ணம் வேற ஒன்றும் இல்லை ஸ்லிம்னா எல்லா ட்ரெஸ்ஸும் ஆகவும் இல்ல எது போட்டாலும் நல்லா இருக்கு அப்படின்ற ஒரு எண்ணம் இன்னொன்னு நம்மளுக்கு இப்போ ஏதோ எல்லாமே வந்து இப்ப ஒரு படிக்கட்டு ஏறுதா இருக்கட்டும்க்காரதா இருக்கும் எழுறதா இருக்கட்டும் இதெல்லாம் நமளுக்கு கொஞ்சம் ஈசியா நடக்கும் இ பிட்டா இருந்தா ரொம்ப கஷ்டம் இல்ல உக்காந்து தூ எல்றதே அ ரொம்ப கஷம் கா வழி வரும் மூட்டு வழி வரும்
ம்
ன ஆகக்கூடாதுன்றது என்னோடைய இன்டென்ஷன் அது வந்து ரொம்ப வெயிட் போட்ரக்கூடாது போட்ரக்கூடாது ஒரு மைண்ட் செட்டு அதுக்காகவே ஃபுட்டு் அவாய்ட் பண்ணுவேன் கொஞ்சம் அதாச்சு எப்படி ஹெல்தியா எடுக்கணும்ன்றது ரொம்ப இது பண்ணி பார்ப்பேன்
சரிங்க தோழி
உம் நீங்க எப்டி இருப்பீங்க
நான் ந மீதியமா இருப்ப தோழி
வீடியோ மாரி
இந்த ஒடம்பு கொறக்கணும்னு ஆச படல அதிக
ம் ம் ம் இல்லப்பா நம்ம ரோட்டின் லைப்ல கூட ரெகுலரா எக்ஸசைஸு வாக் கிங் இதெல்லாம் வச்சுட்டா ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு நம்ப அதலாம் ஃபாலோ பண்ணிக்கணும் உம் அதனால அது வந்து முஞ்ச வரைக்கும் ஈவினிங் மார்னிங் முடியலனா கூட ந ஈவினிங்னா கூட சாந்தரம்னா கூட வாக்கிங் போக ட்ரை பண்ணுவன் நான் போய்ட்டு அப்டியே வாக் நடந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்சசைஸ் எல்லாம் இருந்தா அங்க பண்ணிட்டு வருது இப்படி ஏதாச்சும் ஒண்ணும் பண்ணுவேன் ஆனா கொஞ்சம் டைம் கிடைக்குறது கஷ்டம தான் பசங்க இருக்கிறதுனால இடில எடுத்து டைம் எடுத்து போடுறது கொஞ்சம் கஷ்டம் நீங்க கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிறதுனால போலாமே
நல்ல தோழி ஃப்ரீயாவே இருக்கறதுனால இல்ல தோழி
உம் உம் உங்களுக்கு புடிச்சமான விஷயம்னா எது
வந்து புக் படி கிறது
ஹம் உவாவ் சூப்பர் நல்ல ஹாபிட்
அவ்ளவுதான் தோழி
புக்ஸ் படிக்கிறதான் அவங்
அப்புறம் நேச்சுரல அப்புறம் இயற்கையை ரசிக்கிறது அதுவே பெரிய சந்தோஷம்
ஆமா அது உண்மை தான் நீங்க சொல்றது
ஆமா தோழி நா சாயங்காலம் ஆயிட்டுநா நான் எப்வுமே அது கொஞ்ச நாளி அங்க நின்னுட்டு தான் வருவேன்
உம் வெளியிலையா நீங்க எப்டி கிராம ஃப்ரியா இருக்றது இல்ல கொஞ்சம் சிட்டிலகுல்ல இருக்க மாதிரியா
இப்ப இருக்கது சிட்டி தோழி
சிட்டி ஓகே அப்ப அங்க அந்த அளவுக்கு இயற்க ரசிக்க முடியாது
மாடியில நின்னு கொஞ்சம் காத்து வாங்கலாம் தோழி
கிராமம்லாம்னா இன்னும் சூப்பரரா இருக்கும்
உம் வில்லேஜ்லயும் இருந்திருக்கேன் தோழி ஆஹ் அங்கும் ரொம்ப அங்க ும் நல்லா இருக்கும் இங்கேயும் நல்லா இருக்கும் வளையளவு
ம் உம் நாங்க இருக்கறதும் கொஞ்சம் சிக்க பத்தி மாதிரிதான் வில்லேஜ் வந்து ரொம்ப விரும்புவன் எப்பயாச்சும் இந்த பண்டகை அப்படி எல்லாம் வ வரும்போது வந்து பாட்டி வீடு பெருமா வீடு இப்படி போகும்போது ரொம்ப ரசிச்சு இந்த மாந்தோப்பு ஆஹ் இது தேங்காய் மரம் எழ்நீர் வெட்டி குடிப்போம் நுங்குல்்தான் நுங்கு மரம் இப்படி எல்லாம் அதெல்லாம் நல்லா இருக்கும்ல்ல க கிணத்துல குளிக்கிறது இ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு வருவோம் நல்லா இருக்கும் அது இப்பல்லாம் கொஞ்சம் கம்மிய ஆயிடுச்சு அதெல்லாம்
உம் ஆமா தோழி
முன்னெல்லாம் நல்லா இருக்கும் லீவ் விட்டாவே ஊருக்கு போயவோம் இப்ப நம்ம பசங்களை கூட அப்படி அனுப்ப முடிய மாட்டேது இருக்க மாட்டேநூறாங்க பரஸ்ட்பால் இருக்க மாட்டேன்றாங்க எங்க கூடவே வச்சு பழகட்டுமா ஒரு ரெண்டு நாள் ஃப்ரீயா இருக்கலாம் போயிட்டு வாங்கனா கூட எங்கமே போக மாட்டேன்றாங்கோ கூடவே இருக்காங்கோ
உங்க வீட்ல எத்தன பேரு தோழி
ரெண்டு பேரு ஒரு பையன் ஒரு பையன் ஒரு பொண்ணு
சரி
ஆஹ் அதனால சேட்டை அதிகம் சேட்டைனா குட்டி குழந்தைங்க ஒண்ணும் இல் பெரிய பசங்கல்லாம் நல்லாம்
ஆஹ்
பத்தாவது பொண்ணு வந்து ஏழாவது அப்ப கூட சண்டை பயங்கரமா போகும்
எப்டி பாத்துக்கறீங்க சண்ட வந்தான் எப்டி தடுப்பீங்க
சண்டை வந்த வாா எப்படி தடுக்கறிறதுன்னா சொல்லுவேன் இந்த பக்கமும் சொல்லுவான் அந்த பக்கமும் சொல்லுவான் அதையும் மீறி போட்டா அவங்க அப்பாதான் தடுப்பாங்க ஒண்ணும் சமாளிக்க முடியுதல இப்ப லீவ் வேற இல்ல அதனால ரொம்ப பேச்சுக்கு பேச்சு ரெண்டு பேரும் அப்படியே விடாம பேசுவாங்க ஈக்குவலா சரி நம்மளும் அந்த ஏஜ் கடந்ததான வந்தோம் அப்படின்றது கொஞ்சம் நான் புரிஞ்சுகிட்டு அப்படியே விட்டு குடுத்துருவேன் என்ன பண்றது என்ன சொன்னாலும் அவங்களா ஒரு இதுக்கு போற வரைக்கும் காலேஜ் அந்த மாதிரி எல்லாம் போயிட்டா கொஞ்சம் கம்மிய ஆயிடும் பாசம் வரும் அதுக்கு மேல அப்படின்ட்டு
நன்றி தோழி மீண்டும் ஒரு
ஆஹ் நன்றி நன்றி இப்போ
ஆ செரிங்க தோலி நனச்ச ஆ செரிங்க தோலி